ஹலோ
இருக்கிறீர்கள்
நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறே
சரிங்க சாப்பிட்டீர்களா நீங்கள்
ஆ சாப்பிட்டாச்சு
என்ன சாப் பிட்டிர்
நாங்கள் பூரி உருளைக்கிழங்கு ம்
ம்ம்ஹூ சேரி இப்போது நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் நான் ஒ அர் பவை உட் வீட்ல எல்லா ரும் எப்படி இருக்கிறார்கள் ர
எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள்
வேலையா இது டிக்கின்றேன்
ம் என்னது கேட்கவில்லை
பத்து லா
அம்மா படித்து கொண்டிருக்கிறேன்
அப்படியா சேரி சேரி நல்லது நீ உங்க
ம்
உங்களுக்
சொல்லுங்க ம்
பற்றி இறிக்கிறதா
புரியவில்லை
சமையல் சமையல் பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா
ஆ இருக்கிறது உம்
கேட்கிறதா
இருக்கிறதா
ம் உங்களுக்கு சமைக் க தெரியுமா
இல்லை தெரியாது
ஆஹ் ஓகே அஹ் எ எதுவுமே தெரியாது அ ஏதாவது ஒன்று இரண்டு தெரிந்தா சொல்லுங்களே
தோசைய் சுடு தண்ணீ காப்பி
அம்
தேனீர்
தேநீர் ஓகே புது வகையான உணவு முறை ஏதாவது தெரியுமா
புதிய வகையென்றால்
ஓ கே உ உங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஆ எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள் நான் சொல்லி தருகிறேன் உங்களுக்கு என்ன சமையல் குறிப்பு தேவை
உம் எனக்கு
ம் குழம்பு வகைகள் பொரியல் வகைகள் உங்களுக்கு பிடித்தமான உணவு ஏதாவது இருந்தா சொல்லுங்கள் கேரட் பொரியல் எப்படி செய்வது என்பதா என்றால் முதலில் கேரட்டை சிறிது சிறிதாக நறுக்கி வைத் வேண்டும் அதை நறுக்கி விட்டு பிறகு ஆ க வானை வானலி அதாவ்து கடாய் அதை எடுத்து சிறிது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு அ ஆ கடலைப் பருப்பு ஜீரகம் சேர்த்து கடுகு பொரியும் வரை விடவும் அதுக்கப்பறம் கருவேப்பிலை அ ம் காய்ந்த மிளகாய் இரண்டு போட்டு வெங்காயம் சிறிது நறுக்கிவிட்டு அதில் சேர்த்து வதக்கவும் வதக்கிய பின் நன்றாக பொன்னிறமாக வதக்கவும் வதக்கிய பின் நறுக்கிய கேரட் துண்டுகளை வானலியில் சேர்த்து வதக்கவும் சிறிது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கவும் கேரட்டு பொடி பொடியா பொடி பொடியாக கூட நறுக்கலாம் இல்லையென்றால் துருவ கூட செய்யலாம் துருவி அதில் சேர்க்கலாம் அப்படி சேர்த்து ஒரு மூடி தட்டு போட்டு மூடி வைக்கவும் ஒரு ஐந்து நிமிடம் அ சிறிது தீயில் வைத்து வேக விடவும்
உம்
வேக வைத்த பின் அதில் உங்களுக்கு சிறிது காரம் தேவைப்பட்டால் மொளகாத்தூள் சே க்கலாம் இல்லை கரம் மசாலா சேர்க்கலாம்
பிறகு
பிறகு கொத்தமல்லி இலைகளை சிறிது தூவி எறக்கிவிடவும் மிகவும் ஈஸ் மிகவும் சுலபமான சமையல் இது
சுலபமாக இருக்கிறதே
ஆஹ் நீங்கள் செய்து பார்த்து விட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கிறது என்று உம் நீங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செய்து செய்துருப்பீர் செய்து கொண்டிருப்பீர்கள் அதை பற்றி கொஞ் கொஞ்சம் சொல்ல முடியுமா
நான் மணிகணினி வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன்
மண்ணி மட்டி கணினியில்ல
கொண்டு இருக்கிறேன்
நல்லது வேற என்னென்ன வேலைகள் செய்வீர்கள் வீட்டில்
வேறு வேற எதும் இல்லை
அதாவது வீட்டில் வீட்டு வீடை துடைப்பது சுத்தம் செய்வது அதை போல
உம்
கடைக்கு செல்வது
உம் கடக்கி கடக்கி போ கடைக்கு செல்வது
ம் கடைக்கு சென்று என் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்குவீர்கள்
உம் ஹ்ம் உம் வளையல்
கம்பல் வீட்டிற்கு தேவையான வி
ஓ வீட்டிற்கு தேவையானவை
உம்
உம் சரி நீங்கள் படித்துக் கொண்டு கேக்குளா ஆஹ் உம் ஒகே சரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம் தாராளமாக
உம் ம்
உம் உங்களுக்கு வெளியில் போவதென்றால் பிடிக் க்கிமா இல்லை வீட்டில் இருப்பது தான் வீட்டில் இருப்பது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா
வெளியில் செல்லவும் பிடிக்கும் பயணம் செய்வது இந்த மாதிரி
ஓகே வெயில் அங்க அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா மழை பெய்கிறதா
இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறது
அப்படியா வெயில் காலத்தில் இங்கேயும் நிறைய வெயில் அடிக்கிறது
ம் மழை பெய்யவில்லையா
மழைய நின் மழை நேற்று பெய்தது நே ற்று இரவு பெய்தது மழை இன்று சிறிது வெயில் தாக்குகிறது
ஓ செரி செரி
இந்த வெயில் நேரத் தில் உங்கள் உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் என்னென்ன என்று சொல்றீ
உம் இளநீ தர்பூசணி
உம்
நுங்கு இதெல்லாம் மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு
எனக்கும் நிறைய அஹ் தண்ணீர் வகையான உணவுகள் உ இல் இயக்கின்றவை கதா பழச்சாறு ஆஹ் பழச்சாறு இது எலுமிச்சைச்சாறு கூழ் கஞ்சி இவை எல்லாம் வெயிலுக்கு நன்றாக இருக்கும் குடிப்பதற்கு
உம்ம் செரி செ நல்லது
உம் மற்றவை மற்றவை மற்றவை வீட்டில் பாத்திரம் கழுவது இது போன்ற செய் செயகள் எல்லாம் செய்வீர்களா
செய்வேன் செய்வேன்
உஹம் உம் வீட்டில் அஹ் எதனா ஏதாவது பிராணிகள் வளர்க்கிறீக்களா
இல்லை இல்லை நீங்கள்
இல்லை நாங்கள் வளர்ப்பதில்லை எங்கள் வீட்டில் குழந்தை இருப்பதால் குழந்தை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கிறது
குழந்தைக்கு எத்தன வயது
குழந்தை இப்பதான் சி சிறிய வயது தான் கொழந்தைக் ஓ ஒ
பத்தரமாக பார்த்து கொள்ளுங்கள்
ஆஹ் அவளை பார்த்துக்கொள் பார்த்து கொள்வதுதாக என்னுடைய வேலையாகவே இருக்கிறது அவளுக்கு உன் அவளுக்கு தின் அஹ அஹ் ச சாப்பிட வைப்பதற்குள் நான் ஒரு வழியாகி விடுவேன்
அ கொழந்தையோடைய மகிழ்ச்சிதான் உங்களுக்கு
மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது ஆனால் சாப்பிடும் நேரத்தில் தான் கொஞ்சம் கோபம் அதிகமாக வருகிறது அவள் சிறி சரியாக சாப்பிட மாட்டாள் என்று
உம் குழந்தை தான் அப்படித்தான் இருப்பாள்
ஆஹ் சரியாக த சொன்னிர்கள்
எனக்கு இன்னொரு சமயம்
உம்
முட்டை சாதம்
முட்டை சாதம் எப்டி செய்வதென்றா முட்டை ஆஹ் வானிலையில் எண்ணெய் ஊற்றி முட்டையை போட்டு வதக்கிவிட்டு மஞ்ச தூள் தேவை என்றால் போடலாம் இல்லை என்றால் விற்றல் வி ட்டு விடலாம் அப்றோ சிறிது சாப்பாடை போ ட்ரு கிளறி விட்டால் அது ரொம்ப மிகவும் ஈஸியான சமையல் அது சரிங்க தோழி உங்களுக்கு நேரமாகி விட்டது என்ற நா நினைக்கிறேன் உங்களுக்கு வேலை அதிகமாகி இருக்கிறதா
உம்
உம் செரி பிறகு சந்திப்போ செரிங்க தோழி பிறகு சந்திப்போம் உம் உம் அஹ்